ஹலோ ஹலோ ஹலோ ஹலோ
ஹலோ
ஆஹ் வணக்கம் தோழி
வணக்கம் தோழி நான் பேசுறது தெளிவா கேக்குதுங்களா சரிங்க தோழி நல்லா இருக்கீங்களா
நல்லா இருக்கீங்களா
நல்லா இருக்கேன் தோழி நீங்க எப்படி இருக்கீங்க
ஆஹ் நல்லா இருக்கேன்
சரிங்க தோழி சொல்லுங்க தோழி
ஆஹ் இப்ப வந்து பாத்தீங்கன்னா வந்து நம்ம இப்போ வெளிய எல்லாம் போவோம் இல்லையா
உம்
ஆஹ்
இப்ப வெளிய எல்லாம் போகும்போது வந்து டூ வீலர்யே போவீங்களா இல்லைன்னா வந்துட்டு ஒரு பயணம் பண்ணும் போது ஒரு கவர்மெண்ட் பஸ் அந்த மாதிரி போவீங்களா இல்ல ட்ரெயின் வந்துட்டு பிரிபர் பண்ணுவீங்களா ஏன்னா வந்துட்டு இப்போ நம்ம பக்கத்துலன வந்துட்டு ஒரு டூ வீலர்ல போவோம் இப்ப பசங்க பெருசு நாங்கன்னா வந்துட்டு ஒரு டூ வீலர்ல வந்துட்டு மூணு பேர் போ முடியாது நாலு பேர் போ முடியாது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும் போது இப்போ தூரமா போகும் போது ஒரு பஸ்ல போலாமா இல்ல ட்ரெயின்ல போலாமா எந்த இது வந்துட்டு வசதி இதுல இப்ப பஸ்லயே வந்துட்டு நிறைய இப்ப ஸ்லீப்பர் பஸ் அந்த மாரிலாம் வந்துருச்சு இல்லையா தோழி அது வந்துட்டு எந்த மாரி வந்து வண்டியில டிராவல் பண்ற எதுவும் பிரச்சனை வராம இருக்கிறதுக்கு அந்த மாதிரி அவங்ககிட்ட வந்து டிஸ்கஸ் பண்லானு நினைச்சேன் தோழி
கண்டிப்பா தோழி இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து உள்ளூர் பயணம் அப்டிங்கும்பது நமக்கு வந்து ஒரு இருசக்கர வாகனமே வந்து ஒரு போதுமானதா இருக்கும் நம்ம உள்ளூர்ல வந்து பெருசா எங்கேயும் போக மாட்டோம் என்ன பக்கத்துல ஏதாவது ஒரு பேங்க்குக்கு போறதோ இல்ல ஒரு இடத்துக்கு எக்ஸாம் சென்டருக்கு போறதோ இல்ல வந்து எங்கயாவது போறதோ அத்தை வீட்டுக்கு போறதோ அம்மா வீட்டுக்கு வரதோ அந்த மாதிரி இருக்கும் போது சின்ன சின்ன இதுங்கும் போது நம்ம இருசக்கர வானங்கள் கணவர் இருக்கும்போது கணவர இது பண்ணிட்டு போவோம் இல்ல நடந்து போற தூரம் இருக்குது கணவர் வந்து வேலைக்கு போயிட்டாரு அப்டிங்கிற பச்சத்துல நடந்து போறதோ இல்ல அம்மாாவ வந்து தொல்லை பண்ணி கூட்டிட்டு போங் தோ அந்த மாரி விஷயங்கள் நடக்கும் தொலை தூரம் வந்து பயணம் மேற்கொள்றோம் அப்படின்னா அந்த சமயம் வந்து பாத்தீங்கன்னா இருவர் மட்டும் போகறோம் அப்டின்னா வந்துட்டு அதுமா அவங்க உடல்நிலை வந்து ஒரு குழந்தை பேரால ஒரு நார்மலா தான் இருக்காங்க ஒரு குழந்தை வந்து அவங்க கன்சீவாவும் இல் அப்டிங்கிற பட்சத்துல இருசக்கர வாகனமே அவங்களுக்கு வந்து போதுமானதா இருக்கும் இதே வந்து இல்ல கொஞ்சம் கருவுட்டு இருக்காங்க கொஞ்சம் டெலிவரி ஆயிருக்கு அப்பிடிங்கும் போது அவங்கங்களாமிக ரொம்ப தூரம் வந்து அவங்கனால இருசக்கர வாகனத்துல எல்லா டிரவல் பண்ண முடியாது முதுகு வலி ஆரம்பிச்சிரோ இதே கன்சிவா இருக்காங்க போது அவுங்க யாரு யாருவிட்டல அவங்க கன்சிவா இருக்கிங்கனு போது இரு சக்கர வாகனத்தில வந்து விடமாட்டகா ஒரு கேச்ச ஆகட்டும் ஒரு டாக்டர் கிட்ட போறது ஆகட்டும் அதுக்கு கூடு கேப் புடிச்சோ இல்ல அவங்க வீட்டுல கார் இருக்கோ அத இது பன்னிதா ஏற்பாடு பண்ணிதான் வந்து கூட்டிட்டு போவாங்க தோழி அந்த மாரி ஒரு இது அதே மாதிரி இந்த மாதிரி சமயத்துல பயணங்களையும் வந்து தவிர்ப்பாங்க ஏன்னா வந்துட்டு கொஞ்சே கொஞ்சே நல்லா இதாகற வரைக்கும் இப்போ நம்ம இதுலயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூணு மாசம் ஆறு வரைக்கும் வெளியே சொல்ல வேண்டாம் அப்டிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அப்போ வந்து வயிறு கொஞ்சம் நல்லா பெருசாகி ஒரு ஒன்பதாவது மாசம் ஒரு எ ஏட்டாவது மாசம் அப்டிங்கும் போதுதான் வந்துட்டு வெளியே வந்துட்டு கொஞ்சம் டிராவல் பண்றதோ ஏன்னா அவங்க வந்து ஒரு ஒரு வருஷம் கிட்டத்தட்ட வந்து வீட்டுக்குள்ளயே அடைஞ்சிருக்கற வந்து அவங்களுக்கும் வந்து முடியாது இல்லைங்களா அந்த மாரி சமயத்துல வந்து நமக்கு இதா இருக்கும் ஆஹ் இப்போ வந்து பயணம் வந்து இப்போ இதுவே வந்துட்டு குடும்ப தனரோட நம்ம வந்து ஒரு கோயில் குளத்துக்கு போறோம் வீட்டுல வந்து எல்லாருமே வராங்க ஒரு குழந்தைகள் வருது அம்மா அப்பா வராங்க வயதானவர்கள் வராங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு நம்ம என்னென்ன ஒரு தேவைப்படுமோ ஒரு மருந்து மாத்திரை ஆகட்டும் இல்ல வந்துட்டு கொஞ்சே ஆஹ் டிரஸ்ஸஸ் ஆகட்டும் அது எல்லாமே வந்து நம்ம எடுத்துட்டு போவோம் எடுத்துட்டு போயிட்டு அதே மாதிரி அவங்கள இரு சக்கர வாகனத்துல நம்ம ந கூட்டிகிட்டு போக முடியாது அப்ப வந்து என்ன பண்ணுவோம் நான்கு சக்கர வாகனங்கள் வந்து ஏற்பாடு பண்ணுவோம் இதே வந்து நாலு பேர் வராங்கன்னா அதுக்கு ஃபோர் சீட்டரும் இல்லா ஏழு பேர் எட்டு பேரும் வர ங்க அப்படின்னா அதுக்கேத்த மாதிரி செவன் சீட்டரும் வந்துட்டு அந்த வாகனங்களே பெரிய சைஸ் அந்த மாதிரி இருக்கிறது நம்ம ரெண்ட்டுக்கு எடுக்கிறதா இருந்தாலும் சரி இல்ல நம்ம வீட்லயே இருக்கிறதா இருந்தாலும் சரி எடுத்துட்டுதான் நான் வந்துட்டு போவோம் இல்லைங்களா அந்த மாதிரி ஒரு இதைய சொல்லலாம் இந்த மாதிரி வந்து நம்ம பயணம் பயணம் வந்து ஒவ்வொரு வகையா மாறுபடும் போது அதுக்கானது அத்தியாவசிய தேவைகளும் வந்துட்டு மாறுபடுது சில இடங்களுக்கு வந்துட்டு இப்போ நம்ம ஒரு வாக்கிங் போறதாகட்டும் வாக்கிங் போற இடத்துல நம்ம வந்து வண்டி எடுத்துட்டு போகமாட்டோம் வாக்கிங் எதுக்கு போறது அப்டின்னா நம்ம கால்களும் கைகளும் வந்துட்டு காலையில இருந்து எந்த ஒரு வேலையும் செய்யாம வீட்டுல ஒரு சிஸ்டம் பாத்துட்டு இது பண்றதோ இல்ல ஒரு டிவி பாத்துட்டு ரொம்ப இதா இருக்கும் அப்டிங்கிற பட்சத்துல நம்ம கை கால் அசைவோட வந்து நடக்கணும் அப்டிங்கறிறதுக்காக ஒவ்வொரு பயணமுமே வந்து வித்தியாசமான ஒரு பயணமுமா இருக்கும் இல்லைங்களா தோழி
கண்டிப்பா தோழி நீங்க சொன்னது ரொம்ப சரி நீங்க சொன்ன மாதிரி நான் வந்துட்டு பிரெக்னன்டா இருக்கும் போதும் அப்டிதான் வந்துட்டு இப்போ ஏன்னா வந்து ட்டு நாங்க கல்யாணம் அயி ட்டு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் கழிச்சுதான் வந்துட்டு அஹ் குழந்தை ஆச்சு அதனால வந்துட்டு ரொம்ப கேர் ஃபுல்லா இருக்கிற மாரி வீட்லயும் சொன்னாங்க டாக்டர்ஸ அப்டிதான் சொன்னாங்க நீங்க தேவையில்லாம வண்டியில வந்துட்டு என்ன வந்து ரோடுல வந்து நம்ம அ கோ கோ பல்லம் குழி அந்த மாதிரி வந்துட்டு ஒரு பம்ப் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லா நெறைய இருக்கறதுனால வந்துட்டு நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா ஓட்ட வேண்டியதா இருக்கு அதனால வந்துட்டு என்னன்னா முடிஞ்ச வரைக்குமே நா க காத இல்ல கேப் அந்த மாதிரிதா புக் பண்ணிட்டு போற மாரி இருந்துச்சு ஆம் அந்த மாதிரி எப்டியோ அந்த ஒரு பத்து மாசத்த எப்டியோ கடந்து இது பண்ணோம் ஆனா வந்துட்டு இப்போ பாத்தீங்கன்னா இப்போ வண்டியிலயே வந்துட்டு நாங்க வண்டியிலயு கொஞ்ச டிராவல் பண்றது உண்டு ஆனா கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கு மெல்லமா போறது அந்த மாரி விஷயங்கள வந்து பாத்துக்கிறது இப்ப வந்துட்டு கொழந்தை இப்ப கொஞ்ச பெருசானதுன் மட்டும் வண்டியில உட்கார வச்சிட்டு நம்ம போயிட்டு இருந்தோ இப்ப ரொம்ப பெருசானது நம்ம வளந்துட்டோமோ வண்டியிலேயே உட்கார வச்சிட்டு போ முடியாது இல்லையா அந்த மாதிரி இருக்க சூழ்நிலை வந்து ட்டு முடிஞ்ச வரைக்கு கார்ல எடுத்துட்டு போறது இப்ப வந்துட்டு பையனுக்கு வந்துட்டு ஒரு தனியா சைக்கிள் வாங்கி கொண்டதுனால இப்ப நாங்க எங்கேயாவது போறோ இங்க கொஞ்ச பக்கத்துலதா ஒரு நாலஞ்சி கிலோமீட்டருக்குள்ளதா போறோ அப்டின்ற ஒரு சூழ்நிலை வரும்போது நாங்க ஒரு டூ வீலர்லியே நாங்க ரெண்டு பேர் போயிட்டா கூட ஏ பைய சைக்கிள்ளயே ஓட் வர மாரி அத மாதிரி ஹ நா ஓட்னா வந்துட்டு நமக்கு ஒரு பிசிகள் ஆக்டிவிட்டியாவோ இருக்கு அது உடம்பு எந்த ஒரு பிரச்சனையு இருக்காது நம்ம ஏதாவது வெயிட்லாஸ் ஏதாவது பண்றோ அப்டின்ற ஒரு சுடேஷன்ல அப்போ சைக்கிள் ஒற்றோம்னா கொஞ்ச நல்லா இருக்கும் வண்டி சைக்கிள் ஓட்டு நமக்கு வந்து உடல் எடை அப்புற இந்த ஸைஸ் எல்லா குறையறதுக்கு நெ நெறைய வாய்ப்புகள் இருக்கு இந்த மாரி வந்து ப்ரெக்னன்ட் ஆயதுக்கு ரொம்ப வயிறு பெருசா இருக்கு அப்டின்ற ஒரு பீலிங் இருக்கு சைக்கிள் ஆட்டோமேட்டிக்கா அந்த மசுல் நல்ல ஆதுனால கம்மியா வாய்ப்பு இப்ப வந்து இப்ப வண்டியு வந்துட்டு நம்ம ஒரு சைக்கிள் பழகினா அதுக்கப்புற வண்டியு நம்மளால ஓட்ட முடியு இப்ப வண்டியு வந்து நம்ம எங்கேயாவது போணும்னா ஒரு பக்கத்துல போறதுக்கோ இல்ல தூரம் போறதுக்கோ அதுக்கு வந்துட்டு வண்டி வந்துட்டு ஒரு ஹெல்மெட் போட்டுட்டு போனா கொஞ்சம் வசதியா இருக்கு அப்டின்னு நெனைக்கிறே அப்டி இருக்கும் போது பாத்தீங்கன்னா அது நமக்கு ரொம்ப வசதியாவு இருக்கு நெனைக்கிறே இப்ப டூ வீலரே ஓட்டுறதுனால கொஞ்சம் பக்கமாவும் போலாம் தூரமாவும் போலாம் எல்லாத்துக்கும் வசதியாவும் இருக்கும் அப்டின்னு எனக்கு தோணுது அந்த மாதிரி இருக்கும் போது வந்து நம்ம ஒரு பசங்களு வந்துட்டு ஒரு பதினெட்டு வயதுக்கு மேல ஆகும்போது நம்ம ஒரு வண்டியு வந்துட்டு அவங்களுக்கு ஒரு கத்து கொடுக்கலோம்னா அதுக்கப்புற வந்து அவுங்களும் வந்து எங்காயது போகணு அப்டின்னா ஒரு அவசரத்துக்கோ கூட்டிட்டு போறத்துக்கோ அதுக்கு வசதியா இருக்கோ அப்டினு நினைக்கிறே இப்ப டூ வீலர் எடுத்துடோனா இப்ப நெறைய வந்து ஹ பொலுயூஷன் ஆகுது அப்டின்னு சொல்லிட்டு இப்ப வந்து நம்ப நறிய எலக்ட்ரிகல் வெஹிக்குளு ஈ வி வெஹிக்குளு அப்டி சொல்றாங்க நம்ம வந்துட்டு பெட்ரோலு இது பண்ணிக்கலா பிளஸ் ஈ வியு எடுத்துக்கலா அப்டின்னு காருக்கு வந்துட்டு ஆனா இப்ப ஒரு சிலர் எடுத்துட்டோ இப்ப வண்டி எடுத்துடோம்னா வந்துட்டு ஈ வி வண்டிகள் ஜாஸ்தியா வருது இருந் இந்த மாரி வண்டிகள் வந்து வாங்கலாமா இல்லைன்னா வந்துட்டு கொஞ்ச நல்லா ஆஹ் இல்ல பெட்ரோல் வண்டிகளே வந்துட்டு வாங்கிக்கலாமா அப்டின்ற ஒரு சந்தேகம் எனக்கு இன்னு இருந்துட்டே இருக்கு அப்டின்னா நா வந்து இருக்கிறது வந்து ஒரு பெட்ரோல் வண்டி தா வச்சிருக் இருந்தாலுமே வந்து எங்களுக்கு ஒரு யோசனையாவே இருக்கு நம்ப வந்துட்டு பொல்யூஷகாக வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு ஒரு எலக்ட்ரிக்கல் வைஹிக்கல் வாங்கிட்டு இருக்காங்க அதுக்கு வந்துட்டு மாறலாமா இல்ல இதுலயே கண்டினுவ் பண்லாமா அப்டின்றது ஒரு யோசனையா இருக்கு அதுதா செரி உங்க கிட்ட கேட்கலாம்னு நெனைச்ச தோழி நீங்க என்ன நெனைக்கிறீங்க
கண்டிப்பா தோலி ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து நெறைய சூழ்நிலை வந்து மாறுது இல்லைங்களா நம்ம ஒவ்வொரு நாளுமே வந்து ஒவ்வொரு சூழ்நிலை மாறுது அப்ப இந்த மாதிரி உலக நாட்களோட வந்துட்டு ஒவ்வொரு நாடும் வந்து சண்டை போடு ம்போழுது பாத்தீங்கன்னா நம்ம நகை ஆகட்டும் ஒரு தங்கம்மாககட்டும் வெள்ளி ஆகட்டும் அதுக்கப்புற முக்கியமா வந்து பாதிக்கப்படுறது இந்த மாதிரி டீசல் பெட்ரோல் விலை வந்து உயர்வு தா இல்லைங்னா ஒரு ஒரு நாட்டுக்கு இன்னொரு நாட்டுக்கு போர் வந்து வரும்போது அந்த மாரி இருக்கிற பட்சத்துல இப்ப நெறைய பேரு வந்து ஈ வி வெஹிக்களுக்கு தா மாறாங்க முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா அந்த வண்டி நிறுத்தி வச்சாலே ஏரியுது அந்த மாரி நெறைய ஒரு இது இருந்தாலுமே வந்துட்டு இப்ப மகேந்திராலயே வந்து பாத்தீங்கன்னா கார் எல்லாமே வந்து ஈ வி வெஹிக்கிள்ள விட்டாங்க அப்ப அந்த மாதிரி ஒவ்வொரு நாளுமே வந்துட்டு நமக்கு ஈ வி வெஹிக்கிள் வந்து ஒரு இரண்டு வருஷத்துக் கோ மூணு வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மாரியெல்லா இல்ல அப்ப வெறு டூ வீலர் தா இருந்தது இப்ப கார்லயே வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பிராண்ட்லயு வந்து இவி வெஹிக்கிள் வந்து விட்டுட்டு இருக்காங்க அது மட் டும் இல்லாம அது வந்து நம்ம எப்டி பெட்ரோல் அடிக்கிறதுக்கு ஒரு இட ஒவ்வொரு இடத்துலயு வந்து நமக்கு ஸ்டாபிங் இருக் அதே மாரிதா ஈ வி வெஹிக்குளுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலயு வந்துட்டு நம்ம இங்க போய் பெட்ரோல் அடிச்சுக்கலா இந்த மாரி வந்து போய் சார்ஜ் போட்டுக்கலா சார்ஜ் போட்டு யூஸ் பண்ணிக்கலா அப்டிங்கற மாரி ஒரு பைபாஸ் ரோடு முதல் கொண்டு ஆகட்டும் அந்த இடத்துலயு வந்துட்டு அந்த மாரி வசதிகள் எல்லாமே இருக்கு அப்ப வந்து ட்டு அவங்களுக்கு ஒரு மூணு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் வந்து அந்த வண்டிய வந்து அவுங்க சார்ஜ் போட்டாங்கன்னா போதும் அவங்களுக்கு வந்து அத வந்து கிட்டத்தட்ட ஒரு அஹ் ரொம்ப ஒரு நாளைக்கே தேவையான இத வந்து அவுங்க இது பண்ணிக்கலா இதே நம்ம பெட்ரோலோ டீசலோ அந்த மாரி வந்துட்டு போற வழியில போட்டு றது போட்டுட்டு போட்டுட்டு போறது அந்த மாரி இதெல்லாமே கிடையாது தோலி இல்லைங்களா
கண்டிப்பா ஆமா நீங்க சொன்னது ரொம்ப சரிதா இப்ப பாத்தீங்கன்னா ஒரு சிட்டிக்குள்ளயே இருந்தாலு செரி ஒரு சி சிட்டிய விட்டு வெளியே போனாலு செரி நம்ம நறிய எடத்துல வந்து அந்த பெட்ரோல் பங்க்லயே வந்துட்டு இந்த மாரி ஈ வி வெஹிக்கல்ஸ் எல்லா வந்து சார்ஜ் பண்றதுக்கு நறிய எடங்கள் இருக்கு அதெல்லாமே வந்து இப்ப நம்ம பெரியவங்க சார்ஜ் வண்டிய சார்ஜ் போட்டோம்னா இப்ப பசங்கள வச்சுட்டு நம்ம என்ன பண்றதுன்னு தெரியாம நின்னுட்டு இருப்போ அந்த மாரி ஒரு இடத்துல வந்துட்டு சின்ன பசங்க இருந்தா அவுங்க விளையாடுறதுக்கு ஒரு சில ஒரு பார்க் மாரி கட்டி வச்சிருக்காங்க அந்த மாரி நறிய வசதிகளு ஜாஸ்தியா ஏற்படுத்தி குடுத்துருக்காங்கனு நெனைக்கிறே கவர்மெண்ட் சைட்ல இருந்து அதனால நம்மளு வந்துட்டு கொஞ்சம் இந்த கால சூழ்நிலைக்கு ஏற்ப வந்துட்டு நம்மளு இந்த ஒரு ஈ வி வெஹிக்குளுக்கு மாற்றது ஆஹ் நல்லதா இருக்குனு தா தோணுது நீங்க சொன்னபடி பார்த்தா ஹ நீங்க சொன்னது நறிய உபயோக முகமா இருந்துச்சி தோழி நானும் கொஞ்ச அந்த இ வி வெஹிக்கிள் பத்தி கொஞ்ச ஆஹ் விசாரிச்சி நான் அத ப பார்த்து அத என்ன பண்றதுனு யோசிக்கிறே தோழி ரொம்ப நன்றி தோழி உங்க கூட பேசினதுல்ல மகிழ்ச்சி ரொம்ப நன்றி
கண்டிப்பா தோலி நன்றி நன்றி